ஹலோ
ஹலோ
என்ன பண்றீங்க
சாப்னுகறே சாப்பிட்டீங்ளா
இல்லங்கே இனிமேதா பசிக்கே எடுக்கல எனக்கு
உங்ளுக் பசி எடுக்குலியா
ஆமாங்க டீ குடிச்சனா பசிக்கவே இல்லிங்க
அடாடாடா டீ குடிச்சா யாராப் போய் சாப்ட முடியுங்ளா பசி எடுக்காதே
என்ன சாப்பிர்றீங்க
ம்
அடடா சொல் அடடாவெல்லா சொல்றீங்க
ம்
ஷ்
இல்ல எங்க ஊர் சைட்ல அப்டிதா பேசுவோ
புரியல என்னங்க
எங்க ஊர் சைட்ல அப்டிதா பேசுவோ. ஹலோ
என்னங்க
அக்கா கேக்குதுங்ளா
கேக்குதுங்க
ம் எங்க ஊர் சைடு எல்லா இப்டிதா பேசுவோ
எப்பிடிங்க அடடா அப்டியா உங்க பாச வித் த்தியாசமா இருக்கு அத்தா எனக் சிரிப்பு வருது
அது பாஷ இல்லமா ஸ்லேங்கு
புரியல
அது ஸ்லேங்கு
ஓ அப்பிடியா
ஆமா என்ன சாப்பாடு உங்க வீட்ல
எங்க வீட்ல இட்லி
ம் கடைவின் கடைவி வச்சுகிறீங்ளா
கடைவி
ஹலோ
கடை இட்லி இல்லிங்க வீட்டு இட்லிதா அய்யோ கடவுளே
இந்த ஆப்ல சிரிக் கூடாது தெரியுங்ளா ஹலோ
அய்யோ எனக் என்ன இப்பிடி சிரிப் வருதே
இல்ல இந்த ஆப்ல சிரிக் கூடாது
எனக் சிரிப்பு வருதே
டி வி கீது பாத்துனுகுறீங்ளா டி வி வந்து ஆஃப் பண்ணிடுங்க
டி விய
ஹலோ
நா இப்ப வரைக்கு நல்லாதா இருந்த ம் நீங்க பேசுனாதா நா சிரிக்கிற
ஆமாவா, ஆ
ம் சொல்லுங்க ஹலோ
ஹலோ
சொல்லுங்க
இட்லி அப்பறோ
அப்பறோ சட்னி, சாம்பார், கார சட்னி தேங் தேங்கா சட்னி, புதினா சட்னி
ம், ம்
இவ்ளோ சட்னிங்க எங்க வீட்ல
ம்
பொட்டுக்கல்ல சட்னி கத்திரிக்கா சட்னி அப்றோ அவ்ளோதாங்க ஆ
கடதா வச்சிருக்கீங்க போல கட கட
கதையல்ல இல்லிங்க ரியல்
ஓ, உண்மையிலே உங்க வீட்ல சட்னிதானா இத்தன சட்னியா, ம் ஆனா நிறைய பேரு இருப்பீங்க உங்க வீட்ல சரியா போயிடு
கதையெல்லா இல்லிங்க ரியல் ஓகேங்களா, ஆ
ஓகே ஓகே
என்ன சாப்புட்றீங்க எங்க அப்பா இன்னு வரலைங்க
ம், மம்மி என்ன பண்றாங்க
புரில
உங்க அம்மா என்ன பண்றாங்க
அம்மா சாப்பிட்றாங்க
சாப்ட்றாங்களா?
ஆமா, என்னைய சாப்டதா கூப்புட்றாங்க நான்தா அப் பற வரே அப்பற வரேன்னு சொல்லிட்டு இருக்கே
ம், நீங்களு சாப்ட்டுனே பேசுங்க ரெண்டு வேல ஆன மாரியா ச்சில்ல ஃபோனு பேசின மாரி ஆயிடிச்சு சோறு சாப்பிட்ட மாரி ஆயிடுச்சு
எனக்கு பசிக்கலைங்க பசிச்சாதானங்க சாப்ட முடியு இப்பதாங்க டீ குடிச்சே
ம்
இப்பதாங்க குடிச்சே டீய்யி, ம்
ம் காப்பி குடிங்க நல்லா பசி எடுக்கு
இல்லைங்க இப்பதா குடிச்சே, டீ
ஆ, உங்க ஃப்ரெண்டுங்க எல்லா நல்லா இருக்காங்ளா
எங்க ஃப்ரெண்ட் எ ஃப்ரெண்ட்ஸ்ங்களா
அம்
எ ஃபிரண்ட்ஸ்லா இருக்காங்க
ம் அவுங்கள கேட்டன் சொல்லுங்க
நீங்க எதுக்கு கேக்குறீங்க எ ஃபிரெண்ட
அதாது எதா ஒன்னு பேசுனா பேசறதுதா
அ
ம்
சரிங்க என்னமோ உருட்டுறீங்க என்ன சாப்பிறீங்க
ம் அதுதா மொட்ட கொழம்பு தக்காளி சட்னி
உருட்டுங்க நல்லா ஒ உருட்
அப்பற என்ன பண்றது எலி மாரி ஆயிடுச்சி
உருட்றீங்க
ஆமா ஆமா
உண்மைய சொல்லுங்க நா உண்மைய சொல்ற இட்லி அப்பற சட்னி தேங்கா சட்னி அவ்ளதா எங்க வீட்ல
உண்மையில எங்க வீட்ல சா சாதோ தக்காளி சட்னி ரெண்டு முட்ட
ஆ
ம்
சாதம் இல்லைங்க சாப்பாடு
எங்க ஊர்ல சாதந்தா உங்க ஊர்ல சாப்பாடா எங்க ஊர்ல மீல் சொல்லுவோ சாப்பாடு சொல்லுவோ சாத சொல்லுவோ சோறு சொல்லுவோ ம்
எங்க ஊர்ல அளவு சாப்
அன்னம் சொல்லுவோ ஏம்மா இவ்ள இப்டிலா சிரிக்க கூடாதும்மா
ஐயோ எனக்கு சிரிப்பு வருதுங்க என்னங்க பண்சொ
ஒங்க ஆளுக்கு தெரிஞ்சினா அடி பிச்சி புடுவாங்க ஆ
நா இல்லாட்டி நா உங்களுக்கு அப்பறமா கூப்பிட்டா
இல்ல இல்ல உன்னு டைம் இருக்கு
டைமா
ஆமா கம்ப்ளீட் பண்ட்டு போங்க
நா சிரிச்சிருவனே
வேண்டா வேண்டா வேண்டா
சிரிச்சாலு பரவால்லையா உங்களுக்கு
ஆ ஆ ஆ
அ
அ
இப்ப கூட நா ஒருத்தவங்க கிட்ட பேசுன சிரிக்காம தா பேசின உங்க கிட்ட பேசுன எனக்கு சிரிப்பே தாங்க முடியல ஓ
ஒங்க அண்ணவோலா நல்லாருக்காங்களா
உங்க தம்பி ஹலோ உங்க பாப்பா உங்க தாத்தா நல்லாருக்காருங்ளா
ஆ நல்லா இருக்காங்க
உங்க பாட்டி
ஓ ஊருக்கு வாங்க ஒரு நாளு
ஆ ஆ
அ உங்க அம்மா எல்லா கூட்டிட்டி வாங்க எங்க வீட்டுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
ம்
ம் உங்க சித்தப்பா பெரியப்பா
அங்க எல்லா நல்லாருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க உங் மாமா
ஓ மாமா நல்லாருக்காங்க எனக்கு எங்க அத் அத்தையவே புடிக்காதுங்க
அய்யயோ உங்க அத்தைய புடிக்காதுங்களா
ஆமாங்க எங்க அத்த புடிக்கவே புடிக்காது நா வந்து அவுங்களுக்கு எல்லாமே தருவே அவுங்க வந்து த எனக்கு எதுமே தர மாட்டாங்க அதனால
அய்யயோ அப்பாவ பெத்த அக்கா சாரி அப்பாவோட பொறந்த அக்காவா
அம்மாவோட தம்பியோட ஒய்ஃபு
ஓ, அம்மாவோட தம்பியோட ஒய்ஃப்
ஒய்ஃபு
ஆ இப்பதா தெரிது எனக்கு தெரியு என்னனாக்கா இந்த ஆறுவோட ஆ வயல் ஓட இதெல்லா தெரியு இப்பதா அம்மாவோட அப்பாவோட சாரி அம்மாவோட தம்பியோட
என்ன லிஸ்ட்டு பெருசா போகுது
அது நீங்க ஓட ஓட சொன்னீங்ளா
ஓட ஓட ஓடனா அதா அம்மாவோட தம்பி அ ஹ அம்மாவோ அதா தம்பி கரெட்டா தான சொன்னே
அதேதா ஓட ஓடனா என்ன சொல்லுவோ நம்ப ஓடைன்னா என்ன சொல்லுவோ நம்ம ஹலோ
ம் சொல்லுங்க எங்க அம்மா வேற கூப்ட்டே இருக்காங்க சாப்டசோ
ம் சேரி சாப்டுங்க சாப்டுங்க ஃபஸ்ட்டு சாப்டுங்க வயிறு நெறையட்டு அப்பறந்தா மனசு நெறையு மனசு நெறைஞ்சா தா நம்ம நல்லா பேச முடியு நீங்க டீ குடிச்சி தா காப்பி குடுச்சீங்ளா?
டீ ங்க
இல்லனா ரெண்டு மிக்ஸ் பண்ணி குடுச்சு பாருங்க.
இப்போ கொஞ்சோ பசிக்குது.
இப்ப கொஞ்சோ பசிக்குதுல்ல
ஆமா.
ஒருவேள பேசுறதுனால பசிக்குமோ
பேசுறதுனால பசி அப்டியல்லா இல்
இப்பதா நீங்க நெனைக்கிறீங்களா
ஆமா
சிரிச்சறிங்களா சிரிங்க.
ஹலோ
சிரிப்பா
சும்மா சொன்னோம்ப்பா. அப்டிலா சிரிக்க மாட்டோ நாங்க சிரிச்சா சத்தமே வராது நா சிரிச்சா சத்தமே வராது.
பரவால்ல சிரிங்க
கேக்குதா
இல்லயே
அதா சொன்னேன்ல. சிரிச்சா ஸ்மைல் மொகத்துல மட்டுந்தா தெரியு சத்தம்ல்லா தெரியாது
ஃபிரெண்ட்ஸ் படத்துல விஜய் சிரிப்பாருல.
ஆமா
அந்த மாரி சிரிப்போ.
நா சிரிக்கறது உங்களுக்கு எப்டி சத்தோ கேக்குதா
ஆ சும்மா கோயில்மணி ஆட்ன மாரி சத்தோ சும்மா கல கல கல கல கல கலானு
அப்பிடியா
ம் எப்பாவு சிரிச்சுட்டே இருங்க சரிங்ளா ம் ஒங்க அப்பா அம்மாவ நல்லா பாத்துக்கங்க நல்லா படிங்க ஆ படுச்சு நல்லா வேலைக் போங்க
அப்பறோ நல்லா அப்பறோ நல்லா செட்டில் ஆகுங்க நீங்க செட்டில் ஆயிட்டிங்ளா ஆமா அப்பறோ
ம் நல்ல பையனா பாத்து கல்யாணொ பண்ணிக்கங்க லவ்வல்லா
அ அப்பறங்க நீங்க ஏ வுன்னோ பண்ணிக்கலீங்க ம்
அப்புடியல்லா இல்ல சொல்லணுனு தோணுது சொன்னே
நீங்க பண்ணீட்டீங்களா மேரேஜ்
ஆ ஆ ஆ பண்ணிக்கிறோ
நீங்க மேரேஜ் பண்ணீட்டீங்ளா
இல்லியே
முப்பது வயசாச்சு வுன்னு நீங்க மேரேஜு
அதுக்கும் இதுக்கு ன் யில்லைங்க அதுக்கு யிதுக்கும் யென்ன சம்மந்தோ அதுக்கு யிதுக்கு யென்ன சம்மந்தோ
புரில என்னதுங்க
ஹலோ
என்னதுங்க ஹலோ
ஹலோ
கேக்குதுங்க
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஆ ஆமா இந்த ஸ்நாக்ஸ்லா வச்சிக்க மாட்டீங்களா சாப்டும்போது இது ஃபோனு பேசும்போது
ஆ ஹா தோனிச்சினா
ஆ எப்டியும் கட பேக்கரில்லாம் பக்கமேருக்கும்
இருக்குங்க பேக்கிரி பேக்கிரி இல்லைங்க பேக்கரி
ஓ பேக்கரியா
ஆம்
ஓ டங்க்கு ஸ்லிப்பாயிடுச்சும்மா கோச்சுகாதிங்க ஆ
இக்காரி பேக்கரி அப்டி சொல்லுங்க பேக்கரி அ பே க் கா ரி பேக்கரி ஆ பேக்கரி
பேக்கிரி
ஐயோ பேக்